ஆ நல்லா இருக்கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கேக்கா சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டே தோழி நீங்க
நானு இனிமேல் தான்க்கா என்னது என்ன நைட்டுக்குக்கா
நைட் வந்து இன்னும் செய் செய்யல சாமி ஈவினிங் டீ காஃபி குடிச்சது தா
சரி சரி நைட்ல நேரமே தூங்கி சாப்பிட்டு சமைச்ச தூங்கிருவீங்களா இல்ல லேட்டாகுங்களா
ஒரு ஒம்பதுரை பத்து மணிக்கெல்லா தூங்கிடுவோம்ப்பா ஒரு ஏழ்ர எட்டு மணிக்கு சாப்ட்ருவோ
ம் காலைல நேரமே எந்திருச்சுமீங்களா
ஆமாப்பா அஞ்சு மணிக்கு நாலரை அஞ்சு மணிக்கு எழிஞ்சிருவோ
அவ்வளவு சீக்கிரத்துல எந்துருச்சிருவீங்களா
ஆ இங்க வந்து வீட்டுல பாபா கோயில் வச்சிருக்கோ பா சாய் பாபா கோயில் வச்சிருக்கோ
ம்
ஆ அதனால கொஞ்ச நேரத்துல எழுந்துருச்சிருவோ அதுவு இல்லாம என்னோட மகன் வந்து பதினொன்னாவது லெவன்த் போக போறருப்பா
ம் ம்
அவங்களுக்கு ஏழ்ர இல்ல ஒரே ஒரு பையந்தா ஆ ஏள்ர மணிக்கெல்லா ஸ்கூலுக்கு வந்து கெளம்பிரணு
ஏள்ரைக்குலா கெளம்பிருவாங்ளா
ஆமாப்பா எட்டு மணிக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு அ னாலா ஏழே கால் எள்றைக்கு கே அவுங்க கெளம்பிர்ணு அதனால கொறைஞ்சது ஒரு அஞ்சு அஞ்சரை எழந்திருச்சாதா காலையில அவங்களுக்கு காலை உணவு மதிய உணவு சாய்ந்தரோ ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு எல்லாமே வந்து நம்ம ரெடி பண்ணி குடுத்து விட்ற மாரி தா இருக்கு
சரி்ங்கா ரொம்ப நல்ல விஷ்யகா எனக்கு வந்து பைய ஒண்ணு பொண்ணொன்னு
சரிப்பா
பாப்பாவுக்கு வந்து ஒரு வயசு அஞ்சு மாசோ ஆகுது
ஓ சரி சரிங்க
ம் பால் குடிக்கிறாங்க தம்பிக்கு வந்து நால்ர வயசு ஆகுதுக்கா
ஓ சரி சாமி சந்தோஷோ என்னோட அ நெருங்கிய தோழியோட பேரும் கலைச்செல்விதா
அப்டிங்களா சரி சரிக்கா ஏ ம்
பின்னாடி எதோ ஒலி கேக்குது கண்ணா
ஒரு கால் வருதுங்க்கா கட் பண்ணி உட்ட
அ மேல வந்துட்டு அ டு நாட் டிஸ்டர்ப் மோட் அப்டின்னு போட்ருங்க அப்போ எந்த கால் வந்தாலு உங்களுக்கு நமக்கு நம்பர் தெரியு ஆ ஆனா உள்ள வந்து ஒலி வராது நீங்க என்ன படிச்சிருக்கீங்கப்பா
நா இ நீங் நீங்கா
நா பள்ளி ஆசிரியரா வேல பாத்துட்டு இருந்தன்டா இப்ப வேலைக்கு போறது இல்ல பத்து வருஷம் போய்ட்ருந்த இப்ப கோயில் காரியங்கள்லல்லா பாக்றனால ம் வேலைக்கு போறது இல்லப்பா நா எம் எஸ் சி எம் மேடு மேக்ஸு
சரி சரி எனக்கு அதுக்கு ரொம்ப தூரோ நா பீ டெக்கு
பரவாலடா எந்த படிப்பா இருந்தா என்ன எல்லாமே நல்ல
இல்ல மேக்ஸ் வந்து வராது ஆனா நா பீ டெக் முடிச்சிருக்கே
சரி சரிப்பா சரி சந்தோஷோ
மேக்ஸ்னாவே யூனியன் ஆஃபிஸ்ல டைப்பிஸ்ட்டா வேல பாத்துட்ருந்த
ஓ
அப்றோ இப்ப கொழந்த பொறந்தோனே தா இப்ப எங்கேயு போக முடில இப்ப ஒன் இயரு லீவ் கேட்ருந்த அது வீடியோ மாற்னால அது வேலைய நிறுத்தி வச்சிருக்காங்க அடுத்த வீடியோ வந்துட்டாங்க அதனால இப்ப ஸ்கீம் எல்லாமே மாறிருச்சுக்கா
ஓ
அதா என்ன பண்றது எதா ஒர்க் ஃப்ரம் ஹோம் தா பண்ணிட்டு இருந்தே அப்றோ இந்த வேல கெடச்சுது
ஓ செரிப்பா செரி
ம் வெ அப்றோ கா வீட்ல எத்தன பேருன் கா
நாங்க மூணு பேருடா நானு மாமா பைய
ஓ செரி செரிக்கா எங்க வீட்ல நா அஞ்சு பேரு
ஓ செரி செரிப்பா
பாப்பா நானு இல்லலைங்க்கா அம்மா வீட்லருக்கோ
ஓ செரி செரி
பாப்பா நானு அம்மா அவரு தம்பி
ஓ செரி செரிப்பா சந்தோஷோ
எப்டிங்க்கா இப்போ வீட்லயே தா சமைப்பிங்ளா இல்ல கடையிலல்லா எதாத் வாங்கி சாப்டுவிங்ளா
இல்ல முடிஞ்ச வரைக்கு வீட்டு சமையல் முறை தான்டா ஒரு சில தினங்கள் மட்டு கடையில வாங்கிக்குவோ
ஹ
முடிஞ்ச வரைக்கு வீட்டு சமையல் தா
நல்லதுக்கா மிக்க மகிழ்ச்சி நானுமே வந்து வீட்டு சமையல்தா நா வந்து கடே எதிர்பாப்பே அவுரு வந்து வீட்டு சமையல்தா எதிர்பாப்பாப்டி கடையில எது வாங்கி சாப்பிட கூடாது அப்டி சொல்லிட்டு ரொம்போ ஸ்டிரிக்ட்டா இருப்பாப்பப்டி இந்த விஷயத்ல மட்டு
ஓ செரி செரி இப்ப அது முடிஞ்ச வரைக்கு நல்லதுடா வீட் டு சமையல் தா வந்து முடிஞ்ச வரைக்கு ஆரோக்கியமானது என்னைக்காவது ஒரு நாள் மாதத்துக்கு ஒரு தடவ அல்லது ரெண்டு தடவ வந்து வெளில சாப்பிடுறது தப்பில்ல ஆனா நமக்கு தெரியாதுல்ல அவுங்க எந்த வகையான எண்ணெய் பயன்படுத்துறாங்க அ காரோ நம்ம வீட் டு சமையல்ல நம்ம அளவான காரோ போடுவோ வெளில பொதுமக்கள் சாப்பிட வர எடோங்கறனால காரோ முன்ன பின்ன இருக்கு
ம்
அதனால ஒ ரு நாள் ரெண்டு நாள் வந்துட்டு சாப்பட்லா தப்பில்ல
ஏ அவுங்க என்ன ஒ பண்ணாலு இப்போ நாலா சாப்ட்டு இப்ப ஒரு ஒரு மாசருக்கு ஆனா வந்து என்னைக்காவுது ஒரு நாள் தா வாங்கி கேப்பே அதுவு ஒரு நாளுக்கு முன்னாடியே சொல்லி வெச்சிருவே இவுருக்கிட்டே கடைல வாங்கிட் வரலாமா அப்டின்னு அவ வாங்கி தரமாட்டாருங்க்கா நா கட சாப்பாடு வேற எது கேட்டாலு கேளு த இது கட சாப்பாடு மட்டு கேட்காதுன்ருவாரு
ஓ செரி செரி
அவுருமே வாங்கி சாப்ட மாட்டாரு எங்ளுக்கு வாங்கி தரமாட்டாரு
ஓ செரிப்பா செரி
வீட்ல இருந்துதா சாப்பாடு எடுத்துட்டு போயிருவாரு எல்லாமே வீட் ல செடி வேற போட்ருக்கோமா எல்லாமே நேச்சுரலா அப்டியே காய் பறிச்சு அப்டியே சாப்பிக்கிறங் அந்த மாரி
ஓ நீங்க இருக்கிறது கிராமப்புறம் ஏரியாவாடா ஓ செரிப்பா
அதனால வீட் லயே காய் செடி எல்லாமே போட்ருக்கோம் முக்காவாசி செடி போட்ருக்கோ அதுலயே பறிச்சி சா சமச்சிக்குவோ அப்பப்போ பறிச்சி சமச்சிக்குவோ
ஓ அது ஆரோக்கியமானத் தானடா வெளிலல்லா வாங்கினா கூட நமக்கு கலப்படம் அப்டி இப்டின் கெமிக்கல் எல்லா அடிச்சிருப்பாங்க
மொளகா பொடியு கடைல வாங்கிக்க மாட்டோ போயு போயு இந்த மஞ்சத்தூள் ஒண்ணுதாக்கா கடைல
ஓ செரிடாமா
வரமெளகாத்தூளு அப்பற மல்லித்தூளு எல்லாமே நாங்களே ரெடி பண்ணிக்குவோ எண்ணெய்யு செரி எண்ணெய்யு வீட்லே ஆட்டிகுவோ அதாவ்து கடைல குடுத் து எ பருப்பு குடுத்தா அவ்ங்க ஆட்டி குடுத்துருவாங்க அந்த மாரி
ஓ செரிப்பா செரி கிராமத்து வாழ்க்கைங்கிற இது ஒரு விதத்துல மகிழ்ச்சி தா
ஆமாக்கா ஆனா மெய்டன் பண்றதுதா கொஞ்ச கஷ்டமா இருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா அ நாங்க மொதல்ல கிராமத்து சைடு தா இருந்தோன்டா அதுக்கப்றோ அம்மா அப்பா எங்களுக்கு எங்கள் வீட்ல வந்து பசங்க கிடையாது
உங்களுக்கு கூலிங்கா இருக்கு ஏங்க்கா அந்த பிளேஸ்ல
ஆமாடா ஆமா நாங்க மூணு பேருமே பெண் குழந்தைக செரி ஆன்மகன் இல்ல அப்டிங்கிற தனால அதுக்கப்றோ அம்மா அப்பாவ பாத்துக்குறதுக்காக நாங்க அம்மா அப்பா வீட்டுக்கே வந்துட்டோ அதுக்கப்றோ அம்மா அப்பா வந்து வேலைக்கு போயிட்ருந்தாங்க ரிட்டையர் ஆயிட்டனால இப்போ அவங்க சொந்த ஊருக் போயிட்டாங்க நாங்க ம எங்க குடும்ப மட்டு இங்க இருக்கு இதே ஊர்ல இருக்கோ
எங்களுக்கு அதேதா பைய இல்லாதனால அவ எங்க வீட்ல ரெண்டு பொண்ணுங்ளா அதனால செரி அவரு வந்து அவ்ங்க வீட்ல மூணுமே பசங்கன் சொல்லிட்டு அவரு இங்க வந்துட்டாப்டி அப்பா இல்ல அம்மா மட்டுந்தா அதனால சேரி ப்ற எதோ இவுங்க ஒத்தையா இருக்காங்கன் சொல்லிட்டு நாங்க இங்க வந்துட்டோ
கண்டிப்பா கண்டிப்பா
ஆ அதனால செரி அவ்ங்களே எதாவ்து வீட்டுக்கு தேவையான ஜாமனமெல்லா வாங்கி போட்ருவாங்க நாங்களு இருக்கதுனால மெயின் சாமன நாங்க வாங்கி போட்ருவோ காயெல்லா அவ்ங்க அவ்ங்களோட செலவு இந்த எண்ணெ காய் செலவுலா அவுங்க பாத்துக்குவாங்க
ஓ செரி செரிப்பா
அப்டியே கொஞ்ச மயிண்டா போயிட்ருக்குதுங்க
அவ்ளோதாப்பா அப்டியே பழகிக்க வேண்டியதா வருஷங்கள் போக போக நம்பளு அப்டியே வந்து பழகிக்கிறனு
அதனால அப்டியே போயிட்ருக்குதுக்கா எ எ எப்பிடி பாத்தாலு இப்ப நம்ம கடைலருந்து வாங்கிட்டாலு எப்டியு இப்ப கரண்ட்டு பில் கெடையாது தண்ணி பில்லு இ பி பில்லு எதுமே கெட் தண்ணி பில்லு எதுமே கெடையாதுங்ளா எல்லா நேச்சுராலாவே ம் வாடக கெடையாது
சார்ந்த ஒரு வாழ்க்கை
ஆனா எதுவுமே அவசரத்துக்கு போய் வாங்க முடியாதுக்கா கடைல அதுதா பெரிய இதா இருக்கு வாங்கி வாங்கியாந்து போட்டுக்க வேண்டியதா வீட்ல
கண்டிப்பா கண்டிப்பா
அதுனாலதா அக்கா ஆனா வீடு சிட்டி சைடு நல்லா இருக்
ம் இக்கறைக்கு அக் அக்கறை பச்சைதா சிட்டி சைடுனா உனக்கு விலைவாசி இதெல்லா வந்து ரொம்ப அதிகமா இருக்கு
நாங்க இது பொருள் காசு போட்டு வாங்கறது நீங்க காசு போட்டு வாங்றிய நாங்க ஃப்ரீயா வருது
அ அதுக்கப்றோ உங்களுக்கு சுத்தமான கா ற்று அப்படிங்கறதெல்லா இங்க வந்து கம்மி தான்டா அ நாங்க இருக்குற எடோ வந்து ரொம்ப நெரிசலான எடமு இல்ல கிராமத்து அளவுக்கு கெடையாது நகரம்னு சொல்லுவாங்க
ம்
அ அந்த மாதிரி வந்து இருக்கு விலைவாசி ஓரளவுக்கு பரவால்ல கிராமத்து அளவு க்கு இருக்காது ஓரளவுக்கு பரவாலையா இருக்கு என்ன வாடக இல்ல அவ்ளோதா ஓரளவுக்கு வந்து நம்ம சமாளிச்சிக்லா
ஓ நைட்ல எல்லா வெளியே தூங்குவீங்ளா வீட்டுக்குள்ளயே தூங்கிவீங்ளா
என்னப்பா
நைட்ல தூங்குறதெல்லா வெளியவீங்ளா உள்ளுக்குங்ளா
இல்லப்பா வீட்டுக்குள்ளதா சில நாட்கள் நமக்கு இதா இருக்குன்னா முன்னாடி வந்து படுத்துக்லா ம் முன்னாடி நம்ம இருக்ற எடத்துல வந்து நம்ம படுத்துக்லா இல்ல உங்ளுக்கு அங்க வந்து பாதுகாப்பு இருக்குண்டா இங்க வந்து கொஞ்சோ திருட்டு பயோ ஜாஸ்தி
ஆமா ஆமா
அதனால நம்பி வந்து அடிக்கடி வெளில படுக்க முடியாது குடும்பத்தோட ப நம்ம கொஞ்ச நேரம் பேசுறதுக்கு பண்றதுக்கு அப்டி உட்காந்துக்லா பட் நா இரவு முழுக்க படுக்குறதுங்றது வந்து அந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்லடா கேட் டு எல்லாமே பூட்டி வச்சுட்டுதா தூங்ற மாதிரி இருக்கு
ம்
அதனால
சேரிங்க்கா வொர்க்கெல்லா எப்டி பொய்ட்ருக்குங்க்கா பரவால்லிங்ளா ஒர்க்கெல்லா பரவால்லிங்ளா நீங்க வேல பாக்குரதுலா
அப்டியே போகுதுடா நார்மலா போகுது
சேரிங்கா
ம் நைட்டு சமையல் இனிமேல் தானாப்பா
இல்லைங்க்கா நா அவரு வெளிய பெய்ருக்காங்க நானு பாப் பாவுதா இருக்கோ அம்மாவு வெளிய பொய்ருக்காங்க அங்க ஒரு பொண்ணு பாக்குற விஷேஷ த்து வீட்டுக்கு பெய்ருக்காங்க எல்லாருமே அங் அம்மா பாப்பா தம்பி எல்லாம பெய்ருக்காங்க நானு பாப்பாவு மட்டுதா இருக்கோ சித்தி பொண்ணு எல்லாமே இருக்காங்க சேரி அவுங்ளோட பெய்ருக்காங்க சமையல் மத்தியானோ முட்ட கொழம்பு வச்சு சாப்பாடு வச்சு ரசோ வச்சிருக்கே
செரி செரிப்பா நீங்க மட்டும்ங்றனால அது மட்டு இது பண்ணிக்லானு‌ ஓ
ரொம்ப நன்றிக்கா உங்ளோட பேசுறது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துது
அ இன்ன கொஞ்சோ தொடருங்கப்பா அ சொல்றே நானு
செரிக்கா கண்டிப்பாக்கா ய் அதனால வீட்லயே இருந்து நீங்க என்னக்கா நான்வெஜ்ங்ளா
அ இன்னைக்கு வந்து சிக்கன் பிரியாணிடா மதிய நேரத்துக்கு மட்டுதா இரவு நேரோ அசைவ உணவு சாப்ட மாட்டோ இப்ப வந் து ரவ அந்த மாதிரி ஏதாவ்து வந்து செய்யணு டா செரிடாம்மா நம்ம நன்றி நம்ம தொடர்ந்து இன்னொரு இதுல பேசுவோம்டா நன்றி
நன்றிக்கா